அ
ஆ சிஸ்டர் சொல்லுங்க ரொம்பவே நல்லாருக்கே சிஸ்டர்
ஓகே செர் நல்லாருக்கே நல்லாருக்கே
அப்புறோ மாடெல்லா என்ன பண்ணிட்டுருக்கு எங்க எ எனக்கு பசங்கல்ல சிஸ் டர் ரெண்டு தம்பி பசங்க தா இருக்காங்க அவுங்க வெளியில வெளையாடிட்டுருக்
அப்பிடியா செரி ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் செரிங்க சிஸ்டர் செரிங்க மாடுகல்லா இருக்காங்க சிஸ்டர் அவுங்கல்லா கீழருக்காங்க ம்
ஒங்க பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க
ஏ பசங்களா சிஸ்டர் பாப்பா ஃபோன் பாத்துட்டுருப்பா சாரி டி வி பாத்துட்டுருப்பா நெனைக்கிறே ரெண்டு பேரு சேர்ந்து நா அந்த ஒர்க் பண்றனால அவங்க ரூம்ல நா இருந்துட்டு அவுங்கள வே அங்க ஹாலுக்கு போங்கன் அனுப்பி விட்டுட்டே அங்கன்னா ஏதாவது சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு கார் போறது பைக் போறது கேட்டுட்டே இருக்கு சோ அது னால நா இங்க இருக்கனால என்ன டிஸ்டரப் பண்ணாம ஹால்ல வெளாண்டுட்டு இருப்பாங்க என்ன மொபைல் டி வி தா வேற என்ன செய்ய போறானுங்க
ஏ சிஸ்டர் இப்ப உங்க புள்ளைங்கல்லா இது ஃபோன்ல்லா பாக்க மாட்டாங்க
ஆ பாப்பாங்க சிஸ்டர் அவுங்க அடிக்கடி பாப்பாங்க
ஆ
அதுக்காதா பிஸிகல் அக்டிவிட்டஸ்காக தா பண்றதுன்ன அந்த கிளி வாங்கி இருக்குது அந்த வேல பாத்துட்டே இருந்தே ஆனுவல் லீவு ஸ்டார்டிங்லே ரெண்டு குட்டி கிளி வாங்கி குடுத்தே அது இப்ப நல்லா கொஞ்சோ பெருசாயிடுச்சு அதனால அது டாய்லெட் போன அது கிளீன் பண்றதுக்கு அதுக்கு சாப்பாடு குடுக்கறது அத வச்சிட்டு வெளயாண்டுட்டே இருக்கனால கொஞ்சோ பாப்பா ஃபோன் எடுக்க மாட்டா ஆமா என்னோட தம்பிய வந்து ஆ அ பையனை வந்து கிரிக்கெட் அக்காடமிலே சேத்து விட்டே அவ வந்து கிரிக்கெட்ல கொஞ்சோ இன்ட்ரஸ்டாருப்பா ஓவரா போன வறர்சமே கேட்டா அ சிக் சிகஸ்த் போம் போது சேத்து உட்றேன்டானு சொல்லிருந்தே சிக்ஸ்த் போறா சோ அதனால அவன வந்து கிரிக்கெட் அகாடமி காலையில ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்கு போகணு அ போயிட்டா ஏ எயிட் தேர்ட்டிக்கு வீட்டுக் வருவா அவுங்ளே வந்து ஆமா அவ்ளோ காலைல போணு எழுந்து அந்நேரந்தா வெளையாட்றதுக்கு அவுங்ளுக்கு ரெஃப்ரெஷ்ஷா இருக் ஒ சொல்ட்டு் அ இப்ப ரெண்டு மாசோ போயிட்ட அ இனி ஸ்கூல் ரீ ஓபன் ஆனதுக்கு அப்புறந்தா எப்புடி எந்துரிக்க போறன் தெரியல
அப்ப பொதுவா அவுங்ளுக்கு ஸ்கூல் எந்த டைமிங் சிஸ்டர்ருக்கு ஒரு ஒட்டு ஒம்பது மணி இருக்குங்ளா
அ ஒரு எய்ட் ஃபார்டிஃ பைவ் குள்ள வீட்லேந்து கிளம்பிருவாங்க எயிட்ஃப்டிஃபை் எய்ட் ஃபிப்டி வீடு வந்து எங்க பக்கத்லேதா ஸ்கூல் வந்து ரெண்டு பேர்த்துமே நா வந்து பஸ்ல போற மாதுரிலா லாங்ல சேக்கல எங்ளுக் வந்து மெயின் ஊர்லே இருக்கனால எங்க வீட்லேர்ந்து ஒரு ரெண்டு கிலோமீட் டுகுள்யேதா ஸ்கூல்லா இருக்கு ரெண்டு பேர் படிச்ச ஸ்கூலுமே அதுனால வந் லன் ச் வந்து நா மத்தியானந்தா குடுத்தே விடுவ சுட சுட சமயல் பண்ணி அ ஏ ஹஸ்பண்ட கிட்ட குடுத்து விடுவ பக்கத்துலதா ஸ்கூலு அதுனால பைக்லே கொண்டு பெய்ருவாங்க அ அப்பிலா செஞ் இவ்ளோ ஒர்க் பண்ண முடியுமா அதுங்களுக்கு அத சூடா பண் நீ அந்த நேர குலுக்குறனாலதா வெரைட்டியா பண்றது இது உக்காந்து அந்த அதுல ஒக்காந்து கே
பரவால்ல சிஸ்டர் இது கொஞ்ச புது டெக்னிக்காதா இருக்குது
ஆமா ஆனா இந்த இயர் தா தம்பி சிக்ஸ்து போறனால இனிமே வந்து அவுனுக்கு எப்டி கால்லே லன்ச்சு குடுக்குற மா அதா இருக்கு நெனக்கிறே
ஆ ஹ ஏனா இங்க எங்க தம்பி பைய தா அவ அதா சொன்னல பஸ் ஸ்டாண்ட் தா போ போறான்னு அவுனுக்கு மார்னிங் மார்னிங் எல்லாமே குடுத்துர்னுமா ஆஃப் ட்நூன் வந்து குடுக்க கூடாது கூடுக்கற்னா கூடுங்க அ குடுங்க இருந்தாலு மார்னிங்கே குடுத்தற்து உங்குளுக்கு நல்லது அப்டின்ட்டு அவுங்க சொன்னாங்க இதுயு பக்கத்துல தா சச்ச ஸ்கூலே இருக்குது ரொம்ப பக்கத்துல தா இருக்கு
சேரி சேரி சேரி ஃபஸ் ஸ்டாண்டடா ம் சேரி சேரி சேரி
அங்க அழுதுட்டு போப்போறானோ
ஆமா எல்கேஜி யுகேஜி ஃபஸ் ஸ்டாண்டர் வரக்குமே பிள்ளைங்க கொஞ்ச அழவாங்க அதுக்கப்புறமேட்டு அவுங்களுக்கு அது பழகிடு ஆமா
டாங்ளே தெரியில அங்க இருக்கு போறாங்ளோ தெர்ல இவ்ளோ நாள் லீவ்ல இருந்துட்டு அங்க எப்டி போறாங்ளோ தெரில
ம் அவுங்குளுக்கு கஸ்ட்டமா இருக்குல்ல களம்றதுக்கு கால்ல மொத ஏ பாப்பாலா பதுனோரு மணிக்கு எந்துரிப்பா காலைல இப்ப
ஐயோ ஹ
பதுனோரு மணி பத்தர அவளுக்கு எப்ப தோனுதோ கண்ண தொறந்து அப்பதா வருவா சாப்புட மாட்டா ஒன்னு செய்ய மாட்டா நீ நாளைக்குலா செவன் தேர்ட்டிக்லா எழுப்புனாதா ஒ எட் எட்ற மணி எட்டே முக்காலுலுக்லா ஸ்கூல்லுக் களப்ப முடியு
அப்ப வீட்லல்லா அலாரலா ரெடி பண்ணி வச்சிக்கிணு போலயே எந்துரிங்க எந்துரிங்கன்னு
ஆமா ஆமா இப்ப இருந்து ஸ்டாட் நா ஏ நேத்தே சொல்ட்டே எல்லாத்துக்கு ரெடியா யுனிஃபாம்லா அயன் பண்ணி எல்லா எடுத் து வெச்சாச்சு பேகு புது பேகு வாங்கிட்டனால அந்த பே அந்த இதுல்லா இல்ல இருந்தாலு இந்த ரஃப் நோட்டு பென்னு என்னனுமோ இந்த இயர்லேந்து பென்ல எழுதணமான் சொல்லிகிட்ருந்தா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வெச்சாச்சு அதனால நா இன்னக்கி கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்கே ஆமா ம் அத்னால்தா இன்னிக்கி இந்த ஒர்க் பாப்போ நாளக்கு இவுங்க ஸ்கூல் பெய்ட்டாாங்னா நா ஃப்ரீயாதா இருப்பே மார்னி்ங் ஆ மேக்சிமம் ஃப்ரீயா தா ஆ அவுங்க வர்ற வரைக்கு நா ஃபிரியா தா இருப்பே சமையல் முடிச்சேன்னா எனக்கு ஒர்க்கு இருக்காது ம் சும்ம தானே இருக்கோ மொபைல் நோன்டிட்
ஆ மூணு மூன்ரைக்குல்லா வந்துருவாங்கல்ல இல்ல
இல்ல நாலு மணிக்கு வருவாங்க சிஸ்டர் நாலு மணிக்கு வந்தாலுமே அ தம்பி வந்து அப்டியே நேரா டியூஷன்ல போய் விட்ருவாங்க அவன வந்து அ பாப்பா ரெண்டுமே செட் ஆகாது ரெண்டுமே வேற வேற ஸ்கூலு வேற வேற டியூஷனு
ஆ என்னங்கா சிகஸ்த்து படிக்கிற ஸ்டூடண்ட்க்கு உடனே டியூஷனா
ம் அவனுக்கு வந்து அப்வே அந்த டியூஷன் மேம் வந்து ஸ்கூல்லந்து வந்துருவாங்க அதனால அப்டே கொண்டு போய் யூனிஃபார்மோடே கொண்டு போய் டியூசன்ல விட்டுட்டு பாப்பா வீட்டுக் கூட்டிட்டு வந்துருவாங்க பாப்பாக்கு வந்து சிக்ஸ்சு ஆறு மணிக்கு மேலதான் டியூசனே ஆறு மணி டூ ஆ எட்ர வரைக்கு டியூஷன் இருக்கு
அவுங்க இது மார்லா சொல்ல மாட்டாங்ளா அம்மா போ மாட்டமா வேணாமா அப்டின்னு
அவ பாப்பா வந்து ஸ்ட்ரகுள் பண்ணுவா தம்பி வந்து இது அவன் கொஞ்ச மெச்சூர் ஆயிட்டனால அவன் வந்து இந்த மார்லா பண்ண மாட்டா ஆமா பாப்பா வந்து இன்னு அடமன்ட்டு ஓவரு அடமன்ட்டு மூணாவது ப தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறன் சொன்னாலே இன்னு அந்த எல் கே ஜி கொழந்தைங்களுக்கான பிஹேவியர் தா இருக்கு
ஆ
ஆம்மாமா
எப்டிதா சமாளிக்கிறீங்ளோ தெரில
அதா செல்ல வந்தா அப்டியே வந்தா வந்துட்டு என்னைய பாத்துட்டு செரி ஓகே அம்மா ஆ ஒர்க் பண்றன்னா சைக காமிச்சோனா செரி ஓகேம்மா அப்டின் போயிடுவா
பரவால்லியே இந்தளவு
இங்க இருக்கற புரிஞ்சிக்குவாங்க இப்ப என் ப்ராப்ளம் ஆகுனா இப்ப நா போய் பாத்தாதா தெரியு அங்க எனக்கு என்னென்ன வேல பண்ணி வச்சிருக்காங்கன் தெரியாது அவோ
கொழந்தைங்க சைலண்டா ஒரு விஷ்யோ ஏதோ அமைதியா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க ஏதோ அங்க ஒரு இத்துல ஏதோ நடக்குதுன் அர்த்தோ
ஆமா ஆமா அவ வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆர்டிஸ்ட் மாரி ஒன்னு டிராயிங் பன்றேன்னு செவரல்லா உக்காந்து டிராயிங் பண்ணுவா உட்காந்து அதுவே உட்காந்து தொட தொடன் கிளீன் பண்ணு அசிங்கமா இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா ஆமா
உங்குளுக்கு வேல மிச்சன் நெனச்சுக்கோங்க நீங்க இப்டி பண்ணா
வேல மிச்சந்தா அதெல்லா அவளே அதா சொல்லே அழுக் ஆக்குறது நீ தா பாப்பா அத கிளீன் பண்றது நீதா பாப்பா ஆனா நம்ம சொன்னா பண்ண மாட்டா அவுள்க்கா என்னிக் காது ஒரு நாள் தோணு என்னமா இப்டி இருக்கு சொல்ட்டு உக்காந்து தண்ணிய வச்சு உக்காந்து தேய் தேய் தேச்சு கீளின் பண்ணுவா வீடு ஃபுல்லா கிறுக்கி வச்சிருப்பா
இங்க வீட்ல இருக்கிறதுங்க எல்லா செவுத்துல கிருகி மட்டு தா வக்கிறாங்க ஓடி போனோம்னா ஓடிர்றாங்க ஆஹா ஓடி போய்டுவாங்க எல்லா செர் அவுங்களுக்கு அவ்ளோக்கு விவரல்லா இல்லல்ல தம்பி பசங்களுக் எல்லா ஆமா நம்ம எது சொல்லவு முடியாது ஏதேதோ கிறுக்குறாங்க பார்த்து பார்த்து யூடியூப்ப பார்த்து பாத்து பாத்து கிறுக்குறாங்க கேட்டா அத்த அது இப்டி இருக்கு இது இப்டி இருக்குது அத்த சேரி
அதா ம் ம் ம் ம் நம்ம வந்து அதுக வயசுல கண்டி க்கவும் முடியாது அவங்களுக்கு புரியவு செய்யாது சொன்னாலு ஆம்மா ஏ பைய இருக்க வரைக்கும் எனக்கு அவன் வயசுல இருக்கும் போது செவத்துல ஒரு புள்ளி கூட வச்சது இல்ல சிஸ்டர் அவெ வந்து அவ்வளோ நீட்டா இருப்பா ஒத்த புள்ளி அவெ வீடு அவெ இருக்கும்போது அவ்வளோ நீட்டா இருக்கும் கொழந்தைங்க இருக்குற வீடுன்னே சொல்ல முடியாது ஆ அவெ வந்து லெப்ட் ஹாண்டரு லெஃப்ட் ஹாண்டரு அதனால எனக்கு ரொம்ப நாளா அவெ எழுதவே இல்ல நானு ஒரு ஆமா எல் கே ஜி யூ கே ஜி லதா வந்து எழுதவே அதுவு லெஃப்ட் ஹான்ட்னு கண்டுபுடிச்சு அவன லெப்ட்ல எழுத வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புற தா எழுதவே ஆரம்பிச்சா
எப்படி நீங்க அத லெப்ட் ஹாண்டர்னு கண்டுபிடிச்சீங்க நீங்க
நல்லா எழுதவே இல்ல நாங்களு நம்ம நம்ம வந்து கொழந்தைகள கையப்பிடிச்சு எப்டி எழுதுவோ வலது கையைப்புடிச்சுதானே எழுதுவோ இல்ல எங்க வீட்டுக்காரர் வந்து லெஃப்ட் ஹாண்டர் நா வந்து ரைட் ஹேண்டர் அவரு லெப்ட் ஹேண்ட னால இவனுக்கு அவர மாரி வந்திருக்கா அது வந்து தெரியல பஸ்ட்டு நா அது வலது கைலயே புடிச்சு புடிச்சு எழுதும் போது எனக்கு எழுதவே இல்லை சுத்தமா எழுத மாட்டா வரும் புள்ளி கோடு கூட போட கூட கஷ்டப்படுவா அவுங்க மிஸ் தா கண்டுபிடிச்சாங்க ஒரு நா என்னய கூப்ட்டு விட்டுருந்தாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒங்க பைய எழுதவே மாட்றா ஆ ஒங்க வீட்ல யாரு லெஃப்ட் ஹாண்டர் இருக்காங்களான் கேட்டாங்க அப்ப தா அவங்க அப்பா லெஃப்ட் ஹாண்டர் சொன்னோனே ஓ அப்பனா அவனு அதே மாதிரிதா இருக்கிறா அ நீங்க வந்து அவன வலது கையில பழக்காதீங்க எடது கையில பழக்குங்க அப்டின்னு சொல்லி அதுக்கப்புறம் தா எனக்கே தெரிஞ்சிச்சு இவனும் லெப்ட் ஹாண்டர்ன்
ஆனா எடதுக ரொம்ப கஷ்டொ சிரமமா இருக்குல்ல கொஞ்சொ எதுக்கு எடுத்தாலும்
ஆமா ஆனா நீட்டா இப்ப பாத்தீங்கன்னா அழகா எழுதுவா ஆனா லெப்ட்லதா எழுதுவா வலதுகையில எழுதவே மாட்டான்
கொஞ்சொ தனித்துவமா தெரியிடுவாங்கல்ல சிஸ்டர் அவங்க
இது ஐ க்யூ ஐக்யூ பயங்கரொ ஆ சார்ப்பா இருப்பா அ நம்மளே ஒரு விஷயத்த ஒரு நிமிஷத்த தப்பா சொன்னா கூட கரெக்டா சொல்வா அக்யூரேட்டா சொல்லுவா நீங்க இது இது இப்ப இதுதாம்மா இந்த பாயிண்ட் தாம்மா நீங்க தப்பா சொல்றீங்கம்பாங்க அத மறக்க மாட்டானுங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பானுங்க துரு துரு துருன்ருப்பா அதா ஹைப்பா இருப்பியா பயங்கர ஹைப்பு மாடியில ஏறி செகண்ட் ப்ளோர் பால்கனில வந்து கால போட்டு உட்காந்துருப்பியா விழுந்தா என்னத்துக்காகும் அப்பில்லா சேட்ட பண்ணுவா அதுக்கு க்க பால்கனி கதவ பூட்டியே வச்சுட்டு இருப்பே அதுக்கப்புற பால் செல்லோட்டேப் எடுத்து அந்த பால்கனி புல்லா கேப் இருக்கும் கால் வச்சு ஏற மாரி ஒரு மூனு கேப் இருக்கும் அது டிசைனுக்காக போட்டிருந்திருக்காங்க அதுல ஏறி அந்த கம்பிய போட்டு உட்காந்துருப்பியா அங்குட்டு சாஞ்சானா அவ்வளவுதா ரெண்டாவது ப்ளோர்லந்து விழுந்தா என்னாத்துக்காகும் கை கால் ஒடஞ்சிரு அதுக்கு பயந்துட்டு அந்த எடம்புல்லா செல்லோட்டேப் ஒட்டி வச்சிருப்பே கதவே தொறக்க மாட்டே வீட்ல அங்கங்க கேட்டு போட்டு வச்சிருப்பே சின்ன சின்ன மரக்கட்ட கேட்டா போட்டு வச்சிருப்பே அவன வளக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டே ஆனா பாப்பால்லா சமத்தா வளந்தா
பரவாயில உங்களுக்கு அது பஸ்ட் கொழந்த ச அப்டி பண்ணிட்டு வந்ததுனால இப்ப செகண்ட் கொழந்தைக்கு ஒரு பிரச்சன இல்லாம இருந்துருக்
ஆமா ஆமா அவ பெறந்து நல்லா நல்லா வளர்ந்தா இப்பதா அவ சேட்டை பண்றா அவன் நல்ல பைய ஆயிட்டா இப்ப அது வந்து அடமெண்ட் ஆயிடுச்சு
ஒகே இப்ப பாப்பா ஒங்கள மாதிரியேவா
ஆமா அவ என்னய மாதிரியே லைட்டா ரைட்ல எழுதுவா எல்லாமே என்ன மாதிரியே பண்ணுவா அவே வந்து அப்டியே அவுங்க அப்பாவுக்கு ஜெராக்ஸு
ஆனா ரொம்ப சிரமம் ஆனா பா தனியா தெரிவாங்க அவுங்க தம்பி இருந்தாலு கொஞ்சோ அந்த க கத்ரி கோள் எடுத்து கட் பண்றதல்லா கொஞ்சோ சிரமமா இருக்கு சொ ஏன்னா ஆ ஆ
ம் ம் வலது கையில எழுதுறவங்கள எடது கைக்கு மாத்த கூடாது இவுங்க எடது கை மாத்த இருக்கவங்கள வந்து வலதுகைக்கு மாத்துனோம்னா நியூரோ நரம்பு மண்டல பாதிக்கப்படுமா
ஆமா ஆமா அது நா கேள்விப்பட்ருக்கே நானு கொஞ்சோ
நா அவுங்க மிஸ்ஸு சொன்னாங்க எங்க அண்ண ஒருத்த மெடிக்கல் ஃபீட்ல இருக்கா அவனு சொல்டா நீ அவன வலது கைக்கு மாத்திராத அவ போக்லே எழுத விட்ருங்க
ம் ஆமா சிஸ்டர் நம்ம அத மாத்த முடியாதுல்ல இப்போ நமக்கு ஆ ரைட் சைடு வருது அப்டின்னா நம்ம அதுலதா பண்ண முடியு நம்மளா கொண்டு போய் புஷ் பன்னிட்டு நம்ம லெப்ட்டு ஹேண்ட்ல பண்ண வச்சா ரொம்ப கஷ்டோல்ல
ஆனா எங்க வீட்டுக்காரரு ரெண்டு கையில எழுதுவாரு ஒங்க ஸ்கூல்ல அடிச்சு அடிச்சு வலது கை மாத்திடாங்க ஆனா அவரு வந்து இப்போ நெறயா ப்ராப்ளம் பேஸ் பண்ணிட்டாரு ஆ இது என்னா சொல்றது அவருக்கு வந்து பிக்ஸு வந்தது ஆப்டர் மேரேஜு அவ பெறந்ததுக்கு அப்பறோ மூனு தடவ பிக்ஸு வந்துருச்சு ஆ இது வெரிக்கோஸ் வெயின் வந்துச்சு அந்த மாவு மில் வச்சிருந்தோ அதுல நின்னுட்டே வேல பாத்தாங்கல்ல அதுல வந்து கால் வந்து வெரிக்கோஸ் வந்து நரம்பு ப்ராப்ளம் தா அதுவு ரெண்டு ப்ராப்ளம் வந்துருச்சு ஆமா அதுக்கு பயந்துட்டு இவன நீ லெப்ட்டுலே எழுதிக்கோ தம்பி வேணவே வேணா
உம் உம் ஆமா நம்ம சின்னதா சேஞ்சஸ் பண்ண போய் அது அப்பறோ அவுங்களுக்கு ஏதோ பாதிப்பு வற மாரி ஆக கூடாதுல்ல
அதே மாதிரி குடுச்ட்டாரு மூலேல இருந்து வர்றது நரம்பு ம் அது வந்து பாதிப்படைஞ்சுடுல்ல அதுக்காக நானே வாழ்க்கையில பாத்த பாத்ததே இல்ல சிஸ்டர் யாருமே லெப்டு ஹெண்டற எ பையன தா மொத மொத பாத்தே எங்க வீட்டுக்கார் வந்து எழுதி நம்ம முன்னாடி அவ்வளவா எழுத மாட்டாங்கல்ல அதனால தெரியல
ஆ
ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாத்தது எ பையந்தா
அதுல ஒங்களுக்கு ஒரு சந்தோஷோ பெருமையா இருக்குல்ல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்ற
ஆமா ஒரே மாதிரி இருக்கும்போது இவ கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருப்பா அவ்வளதா ஓகே சிஸ்டர் இந்த கால் நெறயா ஃபாட்டி மினிட்ஸ் மேல போயிருச்சு
முடிஞ்சிருச்சு நாம அப்பறோ தொடர்ந்து பேசலா சிஸ்டர் நம்ம
ஆ கண்டிப்பா சிஸ்டர் கண்டினியூ பண்ணுவோ ஓகே